நண்பா என்ன பண்றீங்க நண்பா சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க வீட்லலா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா நண்பா அப்புறோ எங்கயு வெளியே எங்கயு போலீங்களா வீட்ல எல்லா சாப்ட்டாங்களா என்ன சாப்ட்டீங்க அப்பா அம்மாலா என்ன பண்றாங்க நாளைக்கு எங்காவது வெளியே போறீங்களா ஊருக்கு எங்கேயாவது வேளைக்கெல்லா போயிட்டு வந்துட்டீங்களா என்னாச்சுங்க ஹலோ நண்பா இருக்கீங்களா அ சொல்லுங்க நண்பா
கேக்குதா
அ ஏதாவது பேசனாங்களா இன்னக்கே பேசுவீங்களா
ஓகேபா கேக்குதா கேக்குதுங்களா நண்பா
நா நண்பா இப்ப வரைக்கு பேசிட்டுதா இருக்கே நண்பா நீங்க தா ஆளவே காணாங்க நண்பா
ஓகே அன்பா இப்ப ப வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா சாப்
கண்டிப்பாங்க சாப்ட்டங்க நான் வீட்டுல அப்பா அம்மா தூங்கிட்டுருக்காங்க அங்க என்ன பண்றாங்க சாப்ட்டீங்ளா
ஏஹ் நானு சாப்ட்டாச்சுங்க இப்பதா வெளியே வந்து சும்ம தா உக்காத்துட்ருக்கணுங்க மனைவிய எல்லாரு பாத்தீங்கன்னா டிவி பாத்துட்டு க்காங்கே
செரி செரிங்க
நேரமா தூங்கணுங்க ஏனா நாளைக்கு பாத்திங்கன்னா மாமனார் பாக்குறக்கு போகுனுங்க ஒடம்பு ச ஒடல்நெலை சரில்லைங்க அத பாக்கறக்கு வெளியே போகணு
செரி செரிங்க வெளியே எங்கேயு போலங்க தம்பி ஊருக்கு போறாருங்க அவுரு போயிட்டுந்தா தா எங்க வெளிய போவணங்க நானா எங்கேயு வெளியே போ மாட்டேங்க
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க அம்மா அப்பா எல்லா நல்லா இருக்காங்களா
அங்கெல்லாம்ங்கள ருக்காங்களா பரவால்லைங்களா
பரவால்ல பரவாயில்லைங்க இப்போ பாத்தீங்கன்னா நா ஒரு ரீல்ஸ் ஃபோனு பாத்துங்க அதுல பாத்தீங்ன்னா பத்தாயிரோ ஃபாலோவர்ஸ் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெறு பத்தாயிரோ ஃபாலோவர்ஸ் அடிச் சொல்லிக்கிட்டு மக்களுக்கு பாத்தீங்ன்னா உணவுலா கொடுத்துட்டு தாங்க முடியாது
செரி செரிங்க
அவுங்ளுக்கு ஒரு ஆனந்தம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வேற ஃபாலோவர்ஸ் அடிச்சுடோனா அதுக்கு ஒரு ஆனந்தம் அவுங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு எல்லா வாங்கி தராங்க அதே ஒன் எம் அடிச்சாங்கன்னா அவுங்கள என்னன்ன உதவி பண்ணுவாங்க அது மாரி ஆளுகலெல்லா பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி உள்ளாங்க சில பேரு பாத்தீங்கன்னா பத்து ரூவா தரே இருவது ரூவா தரே என்னெல்லா ஃப்பாலோ பண்ணிருக்கலா கேட்டு இருக்க சுத்து கேட்டு இருக்க உலகத்துல ஒரு பத்தாயிர வந்த உழைப்பு இப்புல வந்ததுக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு மக்களுக்கு வாங்கி தராங்க பாத்தீங்களா
எவ்ளோ பெரிய பாலோவர்ஸ் வந்தாலுமே எவ்ளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலுமே மக்களுக்கான நன்மைகள் செய்யாதவங்களு இருக்காங்க அவங்களோட சுயநிலவதிகளு இருக்காங்க இந்த மாரி மக்கள் பணி பண்றவங்களு இருக்காங்க
ஆமா ஆமாங்க எல்லாத்தையு சில பேர்ல பாத்தீங்கன்னா அவ்ளோ ஃப்பலோவர்ஸ் வச்சி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்கிறத கண்டுக்கிறத பாத்தீங்கன்வைங்க ஓவர் சீன் போடுவாங்க சில பேர் பா்த்தீங்கன்னா ம் ஓவரா ஆட்டிடுடூ காட்டுவாங்க ஏதோ படத்துல டாப் பிளாஸ்ட் குடுத்த மாரி பண்ணி ட்ரிப் பாணுங்க
ஆமா ஆமாங்க ஒவ்வொரு சீனு உடம்புக்கலனு சொன்னாலுமே நம்ப மாட்டானுங்க ஆமாங்க
ஆமாங்க இங்கயே பொறுத்தவரைக்கு அப்படித்தாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப காலத்துல சில பேரு தா ஒரு உண்மைய ஒரு பத்தாயிரம் பஃபாலோவர்ஸ் அவங்க உழச்சுதா வாங்கியிருக்காங்க சில பேரு ஆயிரூவா தர நீ என் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ஐநூறுவா தர என் ஃப்பாலோ பண்ணிட்ருக்கீங்களா அப்படி கேக்குற உலகத்துல ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணுவாங்க அவங்க அத வீடியோ எடுத்து போட்டு இவங்க பத்தாயிரோ பஃபாலோவர்ஸ் வந்திருக்கு அதுக்கு அவங்க வந்து எல்லாத்துக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி தராங்க அதே நல்ல விஷயம் தான
கண்டிப்பா கண்டிப்பா இது ஒ ஒரு நல்ல விஷயங் இல்லாம பாராட்டக்கூடிய விஷயங்க இதே மாரி நெறைய பேரு இருக்காங்க வெளிய தெரியுது இல்லைங்க இப்ப பாலாங்கிற மாரி ஒரு ஆள் வந்து நல்லது தா பண்ணிட்டு இருந்தாங்க நல்லது பண்ணிட்டே இருக்கனால அவன் எங்கேயு பெரி பெரிய ஆளு ஆய்டுவாங்க சொல்லிட்டு அவங்க கெட்ட பேரு வந்து வரவெக்குறதுக்கு என்னமோ சொல்லி அவனயூம் கீழ டவுன் பண்ணிட்டாங்க
ஆமா ஆமாங்க எல்லாருமே சில பேர்ல அப்படிதாங்க இருக்காங்க ஏனா வளர்ந்து வந்து இப்ப ஆ வளர்ந்து வந்து நம்மளத நம்மள நம்மள விட மேல வந்துருவோன்னு சொல்லிட்டு சில பேர்
ஆமா ஆமா ஏனா இப்ப கூட ஒரு மே மாசம் நாளாந் தேதி வந்து இதுல பாத்தீங்கன்னா ஆ அதுல வந்து ஒரு வந்து முன்னாடி முன்னாடி வந்து இவரு வரமாட்டாருன் இருந்தாரு வந்தாரு வந்து ஜெயிக்க மாட்டாங்க இருந்தா ஜெயிச்சாரு அந்த மாரி ஒரு ஆளுக வந்து வந்துருவாங்ளோ அப்டின்னு இப்ப நெறைய பேர் பயந்துட்டு இருக் க்காங்க ஏனா அவர் வந்து எட போடவே இல்லைங்க கரெக்டா
ஆமாங்க ஏனா பாத்தீங்க நீீங்க முலையிலே கிள்ளியிடலா சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி
ஆமா ஆமா ஆமாங்க
யாரயுமே நம்ப முடியாதுன்னு நெனச்சுட்டு இருக்காங்க ஏன்னா யாரு வேணா எப்ப வேணா வளந்துர்லாம் போலங்க மக்கள் ஆதரவு இருந்தாலே அவுங்க எல்லா பே மேல வந்துரு டுவாங்கனு சொல்லிட்டு அத மொழக்கிறக்கே எல்லாரு பாத்துட்டு இருக்காங்கங்க
நீங்க எல் சொல்லுங்க
நீங்க என்ன பண்றீங்க வெளியே எங்கேயும் போலேங்ளா
போலைங்க நானுந் தம்பி வேலும் போலான்னு போனோங்க போற வழில பைக் வேற கொஞ்சோ அ இதுக்கு மக்கர் பண்ணிருச்சுங்க ரெடி பண்லாம்னு பாத்தா நானு முடியலைங்க காலையில கடைக்குத்தா கொண்டு போவங்க அதனால எங்க வெளிய போக மாட்டோங்க காலல தாங்க
ஓகே ஓகேங்க வண்டி என்னங்க ஆச்சு என்ன ஃப்ராப்ளம் நல்லா தான ஓடிகிட்
வண்டி நல்லாதாங்க ஓடிட்டு இருந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேகுதுங்க ஆயில் இல்லன்னு நெனைக்கிறேங்க ஆயில் இல்லைன்னாவே ஒரு ப்ரச்சனை தாங்க ஆயில் ஊத்திட்டு ஸ்டார்ட் பண்ணி பாக்கணுங்க என்னாச்சுன்னு
கண்ணுக் இது வச்சுருப்பாங்க நீங்க என்ன பைக்கு வச்சுருக்கீங்க
நா பாத்தீங்கன்னா ப்ளாட்டினா தாங்க வச்சிருக்கே ஹண்ட்ரடு ப்ளாட்டினா ஹண்ட்ரடு
அந்த பைக்கு வச்சிருந்தாலே கண்ணு வகிச்சுருவாங்க
கண்டிப்பாங்க கண்டிப் க்காங்க அதனால தம்பி வேற சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டும் வந்துட்டு இருக்காங்களா இப்புடி அந்த மாரி கண்ணு வச்சிருக்கலாங்க கல்லடி பட்டாலு கண்ணடி படக்கூடாது சும்மாவா
ஆமா ஆமாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா சில பேர்ல பாத்தீன்னா ரெண்டு லட்சோ மூணு லட்சோ குடுத்துட்டே இருவது பதினஞ்சுனு மைலேஜ் குடுக்குற காலத்துல நீங்க வச்சிருக்க பைக்கு பாத்தீன்னா அறுவது அறுவத்தஞ்சு குடுக்குறப்ப அதுலேயே கண்ணு வக்கிறவங்க நெறைய பேர்ருக்
கண்டிப்பா கண்டிப்பா நெறையா பேர் இருக்காங்க எ ருந்தாலும் எந்த மாரி இது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்லங் ல்ல ஆமாங்க
போற வழியில பாத்தீங்கன்னா எதயாச்சு வச்சுருக்கலா நீங்க போற அத இத நீங்க வண்டிய விட்டு ஏத்தி இருக்கலா இல்லாட்டி ஆயிருக்குங்க ஏன்னா சில பேர பாத்தீங்கன்னா வீட்லேயே சும்மா இருந்தாலுமே எப்புடி சும்மா இருக்குறனா எப்டி ஓட்றோ கடன் கீது வாங்குறானா கடன வாங்கி கடன கட்றானா குடும்பத்த நம்ம நோண்டி பாக்குறதே பேத்துக்கு வேலைய வெச்சிருப்
உண்மதாங்க உண்மதாங்க நேத்து வந்துங்க நேத்தோ முந்தாநேத்தோ பாத்திங்னா எங்க வீட்ல ஒரு கண்ணுக்குட்டி இருக்குதுங்க
ம் ம்
எப்பவுமே அழுதுட்டு இருந்துதுங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருந்துதுங்க
ம்
அது வந்து நா அப்பாட்ட சொன்னங்க அப்பா என்ன சொன்னாருனா இது வந்து நமக்கு தெரியாதது அதலா அது மா அவங்களுக்கு அந்த மாடுகளுக்கு வந்து தெரியு
இருங்க ஒரே நிமிஷ இருங்க நா கொஞ்சோ வீட்டுக்குள்ள போயிக்குட்டுங்ளா
ஆ செரி போங்க ஒன்னு பிரச்சனை இல்லைங்
இல்லைங்க நீங்க சொல்றது கொஞ்ச என்னமோ மாரி உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ பண்ணுதுங்க நாடி நரம்புல்லா
இல்லிங்க நா அதுக்கு சொல்ல வல்லிங்க நா சொல்ல வரதே வேறைங்க இப்ப எப்டிங்க நம்ம வந்து அம்மா அப்பாவ பிரிஞ்சு இருக் கோ பிரிஞ்சிருக்கும் போது நம்ம அழுவம்லங்க அத நெனச்சு பாத்த அந்த மாரி சொல்றங்க நானு
ம் கரெக்டு க
அந்த மாரி ஏனா அது அம்மாவ பிரிஞ்சு வந்துருக் குதுல்லங்க கொஞ்ச நாள் ஆச்சுங்க அதனால கீது அத நெனச்சு கீது அழுகு அப்டின் சொல்லிட்ருந்தோ அப்ப வந்து அ அப்பா சொன்னாருங்க முன்னோரு முன்னோரு காலத்துலல பாத்திங்னா மாடுகள் எல்லாமே பேசிட் ருந்துதாமா
ஆமா ஆமாங்க கேள்விப்பட்ட கேள்விப்பட்டங்க ம்
பேசும் பா பேசிட்ருக்கும்போது பாத்திங்கனா அ யாரு யா ஒ ஒவ்வொருத்தங்களு வாங்கிட்டு போய் வளத்துவாங்க இல்லங்க
ஆமாமா ஆமாமா
ஆ அப்பிடி வளத்தும்போது பாத்திங்கனா அ யமன் வந்து உனக் இப்ப எப்ப உன்னோட உயிர எடுக்க போறங்கறது அதுக்கு முன்னாடியே தெரியுமாமாங்க
ஆமா ஆமாங்க அது நா கேள்விப்பட்ருக்கனுங்க பால் கறந்து ஊத்துறவருக்கு பாத்திங்னா அப்ப இது பண்ண போறேன் சொல்லிருவாருங்க இந்த மாடும் பாத்திங்னா சொல்லிருன் நெனைக்
ஆமாமாங்க அதேதாங்க அதனால சிவனோட வாகனந்தாங்க இதுனு து மாடு அதனால பா திங்ன்னா மக்களுக்கு வந்து ஆ முன்ன உயிர் போ எப்ப போதுங்கிறது வந்து மாடு வந்து முன்னெச்சரிக்கை சொல்லிரு மாமாங்க யமன் இப்ப உ இப்போ மாடு வளர்த்தவர்கிட்ட சொல்லுதான்மா நாளைக்கு நைட்டு உன்ன எமன் வந்து கூட்டிட்டு போக வருவாரு அப் இப்ப என்ன பண்றேன்னா ஒ அ ஒரு டம்மளரு பால கறந்து வந்து வாசப்படியில வச்சிரு அப்படின் சொல்லி சொன்னங்களாமா அப்போ எமன் வந்து வர ஒரு பாத்தீங்கன்னா இந்த பால குடிச்சுட்டாருன்னா ப்ப உண்டை வீட்டுக்கு உண்டகம் பண்ணுமொத்தான் என்னமோ சொன்னாங்க அந்த மாரி பண்ணாம போயிருவராமா இந்த மாரி நிறைய மாடு பண்ணிட்டே இருக்கறத பார்த்தட்டு சிவன் வாய் இருந்து சரிவராதுன்னு சொல்லி வாயை கட்டுபோட்டாரமாங்க
ஓ ஓகே ஓகேங்க அது நானும் கேள்விப்பட்டிருக்கே நெறைய பாத்துருக்கேன்
சேரிங்க
ஆமாங்க எதுவோவோ கேள்விப்பட்டிருக்கங்க நானும் ப்ப மாடு நீங்க உங்க வீட்டுல அழுது துங்கீறிங்க அது எதனால அழுகுதுன்னு நீங்க உங்களுக்கு கரெக்டா தெரியலைங்களா
அது எப்டின்னுே நம்ம வாயிருந்தா கூட கேட்கலா ஏன் எதுக்குமே வாய் இலாதனால எதுவும் அப்பாட்ட கேட்டேன் அம்மா இப்டி தெரியுது இதுனால அத நினைச்சு கீது அழுகலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வேள அதுவும் இருக்கலா இல்ல நம்ம வீட்டுல ஏதோ நடக்கபோது அ நடக்க போது தான் முன்னாடி தெரியுமில்லங்க
ஆமா ஆமாங்க
பாத்துக்குறோம் அதனால இனிமே நம்ம வீட்டுல நடக்க போறது நெனச்சதிக்கு அழுகலாம்
ஓக் ஓகே ஓகேங்க ஆனா நம்ம எடுத்துக்கறதான் ஏதுவாயிருந்தாலு நம்ம இந்தமா பாத்தீங்கன்னா அதவே எடுத்து நம்ம உள் வாங்கிட்டோம்னு வைங்க அத நினைச்சு நம்ம
யாருங்க அதெல்லா நினைக்கிறான் நெனைக்கு சும்மா சொன்னுங்க போட்டு ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க இது ஒரு பேச்சுன்னு சொல்லி ஒரு மணி எட்டு இரு சொல்லலாங்க
இல்லைங்க இது ஒரு பேச்சா எடுக்கலாங்க இருந்தாலும் அ அது மாதிரி எ இருக்கறதில்லைங்க என்ன அது அழுகறதின்னா நம்ம என்னங்க பண்ண முடியும் அது என்னங்க பிரச்சனையா என்னமோ காய்ச்சலா இருக்கலா குளிரா இருக்கலா தனியா இருக்குதுன்னு பீல் பண் என்ன வேணா இருக்கலா ஏனா ஏனா இந்த கண்ணுக்குட்டியும் ஒருத்தர் விலைக் எப்டி குடுக்குறாருன்னா அவர்கிட்ட இருந்துச்சுனா எவ்வள செரமப்பட்டுருக்கன்னு நெனச்சு பாருங்க
கண்டிப்பாங்க ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சொ கஷ்டப்பட்டுருக்கலா இங்க வந்து நல்லா இருக்குமே அப்டின்னு கூட நெனச்சு அழுது இருக்கலா எதுவுமே நம்ம எதையுமே சொல்ல முடியாதுங்க
ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மெல்லா பாத்து நீங்க எல்லா வளத்துற பாத்தீங்கன்னா பாசமா வளப்பீங்க சில பேர் பாத்
கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க எதோ கூட இருக்குங்க நம்ம எதையு எதையு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஆமாமாங்க
செல்லக்
இதுதான் நம்ம சொல்ல முடியாதுங்க ஆமாங்க நேர நேரத்துக்கு ஆமாங்க நம்ம வந்து நேர நேரத்துக்கு இது கொடுக்கணும்னா இது குடுக்குங்க இல்ல இது குடுக்கணுமா இது குடுக்கணுமா அந்த மாரி நம்ம நர நேரத்து கொடுத்துட்றுக்கோ அது வந்து கொறையில்லாம வெச்சிருக்கோ பாசமா வளத்துரோ அத நென ச்சுக்கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலு நம்ம எப்டி இதுதான்னு சொல்ல முடியாதுங்க
ஆமா ஆமாங்க அதாங்க நானு சொல் ற எதுவா வேணா இருக்கலாங்க நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து நம்மளு ஒழப்பிக்க கூடாதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாமே நா வந்து ஒழப்பவே இல்லைங்கே தோணுச்சு உங்கள்ட்ட நா சொல் றங்கே அவ்ளோதாங்க அது
இல்லைங்க சில பேரு பாத்தீங்கன்னுவைங்க வேல வெட்டி இல்லாதவங்களா பாத்தீங்கன்னுவைங்க அத ஒண்ணு இதவே ஒரு கான்செப்டா எடுத்து மனசுக்குள்ள
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளு இருக்காங்க அவங்களா பெரிய டேஞ்சர் சொல்லுவங்க பாத்துதா இருக்கணு அந்த மாரி ஆளுங்கிட்ட
ஆமா அப்டி இருக்க ஆளுகள்லா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏனா ஒன்னுக்கு ரெண்டா சொல்லலாங்க ஒன்னுக்கு ரெண்டா கண இதவே நெனச்சட்டு இருக்கப்ப இதுவே உங்களுக்கு கனவ வந்து தப்பான ஒரு வழிகாட்லாங்க
ஆமா ஆமாங்க இத எல்லா நம்ம யோசிக்கவே மைசெட்ல இல்லைங்க ஆனா சில பேர் யோசிக்கிறவங்க எ தம்பி எல்லா இரு பத்தி ஒண்ணு சொன்னா உ நூருங்கிறமா யோச்சுக்கிட்டே இருப்பாருங்க
அப்ப அவரு டேஞ்ஜரசுங்க அவர கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணுங்க ஏனா அவர் உள்ளுக்குள்ள வாங்கிட்டாருனு வைங்க அது கனவா வந்து காலையில பாத்தீங்கனா சொல்லுவார் கனவுல வந்து மாடு வந்து அப்டி சொல்லுச்சு மாடு இப்டி சொல்லிச்சும்பாரு ஆனா அவரு இதுல பாத்தீங்கான ஒரு பே ச்ச வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக் கூடாதுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சேரிங்க உங்க கூட பேஸ்னத் ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்த கண்டிப்பாங்க நன்றி வணக்கங்க